வணக்கோ நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு சௌக்கியமா
ஆ எல்லா எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு சௌக்கியம்
சேரி மாலை நேரத்துல என்ன தேநீர் எதுவு குடிச்சீங்களா எதுவு நொறுக்கு தீணிகள் ஏதாவது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நொறுக்கு தீணி எல்லா சாப்ட்டாச்சு தேநீரு குடிச் சாச்சு இன்னுமே இரவு உணவுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோ தோழி வந்து
சேரி தோழி சேரி தோழி எங்க வீடலயு முடிஞ்சுட்டு குழந்தைகள் வந்து மாலை நேர வகுப்புக்கு போயிருக்காங்க
அப்டியா தோழி என் மகனு மாழை நேர வகுப்புக்கு தான் சென்றுள்ளான் தோழி
சேரி தோழி இப்ப வந்து நம்ம என்னன்னா முன்னாடியே வந்து நம்ம தொழில்கள பத்தி பேஸ் தோழி அப்ப நா போயிருவேல அ அது அதுனால நீங்க வேற ஏதாவது தொழில்கள பத்தி சொல்லுங்க தோழி ஏதாவது சிறு தொழில்கள் இருக்கா நம்ம பண்ணலாமா இந்த முன்னாடியே கூட நீங்க பேசும்போது நம்ம கோழிய பத்தி சொன்னீங்க அது உங்களுடைய தோழர்கள் வந்து ஏதோ செய்றதா சொல்லிட்டு சொன்னீங்க ஆ அத பத்தி கொஞ்சோ விரிவா சொல்லுங்க தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து என்னோட தோழர் வந்து நான் கேட்டேன் அவங்கள்ட்ட நானே ஏதாவது சுயமா தொழில் செய்யலா நீங்க என்ன செய்றீங்க உங்களோட ஒரு அறிவுரைய குடுத்தீங்கன்னா நீங்க செய்யறதை சொன்னீங்கன்னா நான் அத மாரி பின்பற்றறோம் அப்டின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா செய்ங்க இது வந்து லாபம் உள்ள தொழில் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி
ஆ
இந்த கோழி வளர்ப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு லாபம் தருமோ அதுல சிறு சிறு நுணுக்கங்களும் இருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி வந்து கோழி வளர்ப்புக்குங்கிறது தனியா கொஞ்சோ பெரிய இடமா விஸ்தாலமா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க தோழி ஆ ம் அது வந்து கூண்டு வெ ச்சு வளர்க்கறத விட அத இயற்கையாவே நீங்க வந்து வளத்தீங்கன்னா அது இன்னு வந்து சத்தானதா இருக்கும் தோழி அப்டின்னு சொன்னாங்க அவங்க வந்து
ஆ
ஏன் அப்டி ச் சொல்றீங்க அப்டின்னு கேட்டேன் இல்ல நீங்க கூண்டு குள்ள வளர்க்கறப்ப என்ன பண்ணீங்கன்ன ஒரு குறிப்பிட்ட தீவனத்தை மட் டு்ம் தான் போடுவீங்க அதுவே அத இயற்கையா வுட்டுட்டீங்கன்னா அத மண்ணுல உள்ள புழுக்கள சாப் டு வந்து இலையத்தலையை சாப்டும் அதன் மூலமா வந்து அது என்ன பண்ணும்னா இன்னு நல்ல ச த்தான கோழியா வந்து வளரும் அப்டின்னாங்க அப்டியா நீங்க புதுவிதமா சொல்றீங்களே அப்டின்னு சொல்லி கேட்டன் செரி வேற என்னென்ன முறைகள் இருக்கு நீங்க வந்து கோழிக்கு தீவனம் கொடுக்குறீங்க அப்டின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா தயிர் இருக்குல்ல தோழி அந்த தயிர வந்து சாதத்துல பெசஞ்சு கொஞ்ச வெங்காயம் போட்டு அத வந்து கோழிக்கு தீவனமா வெப்பாங்களா ஏன் கேட்டீங்கன்னா அது ஊட்டச்சத்து மிகுந்ததான் கோழிக்கு வந்து இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது ஆனா நான் வந்து செய்வேன் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
ஆ
இன்னொன்னு என்னான அந்த கோவழிகளுக்கு நோய் தாக்கும் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அது செல்லினு அது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் தோழி பட் ஆனா இனிப்ப வந் த அவரு ஒரு ஒரு ஒரு உதாரணம் கொடுத்தாரு அந்த சாக்கு இருக் இல்ல நூல் சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல சன்னல் சாக்குன்னு அந்த சாக்க தண்ணில நெனைச்சி ஈரப் பதமாக்கி அது மேல வந்து இந்த கூடைய போட்டு கவுத்து வெச்சா அந்த கோயழிகள தாக்கக்கூடிய அந்த செல்லுகள் வந்து அந்த சாக்குக்குள்ள வந்து போயி்டமா அது வந்து அந்த சாக்கு ஈரபதத்துல வந்து ஓ காலை பொழுது வெயில் இந்த மாரி மாரி மாரி வர்ப்ப அது இறந்து போயி்டுமா அதையே வந்து இந்த கோயில்கள் வந்து உணவா கூட எடுத்துபோ அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி உண்மையிலயே வந்து புதுவித முறையா இருந் இதுவே அப்டின்னு நான் கேட்டேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தந்த கோழிய வந்து வளக்குறாங்கல்ல அத வந்து செலவு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொட்டாயா போட்டு வளர்ப்பாங்க அப்டின்னாங்க
அதுல என்ன பயன் இருக்குன்னா தோழி வந்து அந்த மாரி கொட்டகை போட்டு வளக்குறப்ப கீழ வந்து மீன் கூட்டம் மாரி வெட்டி விட்டுருவாங்களா தோழி வந்து மீன் குட்டைகள் வெட்டி விட்டுருக்கு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தோ இருக்கு அப்டின்னு நா கேட்டதுக்கு மீன் குட்டைகளை வெட்டி அதுக்கு மேல கோழி பண்ண மாரி வச்சோன்னா அந்த கோழியோட எச்சொ இருக்குல்ல அத வந்து மீன்கள் வந்து உணவா எடுத்துக்கும்
இது இரண்டுல ஒரு மெதட் டூ இன் ஒன் பர்பஸ் அப்டின்னு சொல்லி அவுங்க சொன்னாங்க இது சொன்னப்ப எனக் கே வியப்பா இருந்தது பரவாயில்யே கோழியு வளர்த்து மீனும் வளர்க்குறீங்களே அப்டின்னு சொன்னே இதோட உணவு அதுக்கு வந்து இரையாகு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த கோழி வளர்ப்புல ஒரு முக்கியமான விஷய என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த பாம்பு வருன்னு சொல்லி அத மட்டு கொஞ்ச கவனமா பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு கோழியோட வாடைக்கு வந்து பாம்பு வரு அத மட்டு நீங்க சரி செஞ்சுட்டீங்கன்னா கோழி வளர்ப்புல நல்ல லாபத்தரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி
சரி தோழி இப்ப நீங்க சொன்னதெல்லா சரிதா ஏன்னா எங்க அம்மா வீட்லயு பாத்தீங்கன்னா வந்து அ நாங்க வந்து கோலிய வளக்கறாங்க தோழி வந்து அண்ணனுடைய மனைவியார் வந்து அந்த கோழி வர பராமரிப்புல நல்லா செய்வாங்க ஆ கோழி வந்து அது நாட்டுக்கோழி தா வச்சிருக்காங்க அதுலயே பண்ண கோழி இந்த கிராஸ் சொல்லுவாங்க இது மாரி கோழிகள் வாங்கி ஒரு பத்து கோழிகள் வச்சிருக்காங்க கோழ தோழி அதுல பாத்தீங்கன்னா முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு மூணு முட்ட விடு அந்த மூணு முட்டையு பாத்தீங்கன்னா கொழந்தைக்கு கொடுப்பாங்க இல்ன்னா எனக்கு குடுத்துடுவாங்க அங்கயுமே சுத்தமா தா வச்சிருக்காங்க காத்தோட்டமான எடமா தா இருக்கு ஆனா இருந்தாலு பாத்து பாத்தீங்கன்னா அந்த எடத்துல வந்து பாம்புங்கிறது வந்து சுத்திலு பாத்தீங்கன்னா அந்த கோழியோட அந்த வாடைக்கு நீங்க சொல்ற மாரி ஆ அது வருதுத்தோழி ஏன்னா அது மஞ்சத்தூலு உப்பு இதெல்லா சுத்தி போட்டிருப்பாங்க அட வைக்குறது ஒரு கோழிய வந்து வெளியில விட்டாங்கன்னா ஒரு கோழிய அட வச்சிருவாங்க ஒரு பத்து முட்ட பதினஞ்சு முட்டையா இருந்தாலு எல்லாமே பொரிச்சிடு அதாவது ஒருத்தவங்க கை ராசின்னு சொல்லுவாங்க இப்ப முட்ட அட வைக்கிறாங்கன்னா வச்சுங்ககே அவங்க வைக்கிற கைராசியோட பொருத் து எல்லாமே பொறிக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருபது முட்ட வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு தா பொரிச்சிருக்கு ஆனா எங்களுடைய அ எங்களுடைய அண்ணனோட மனைவி வந்து வச்சாங்கன்னா வச்சுங்களே அன்னியார் வச்சு வச்சாங்கன்னா வந்து எல்லாமே பொரிச்சிடு தோழி இருபதுமே பொடிச்சிடு இருபதுமே பொறிச்சிடும் போது அத வந்து காப் காப்பாத்துறது தா ரொம்ப சிரமமான விஷய ஏன்னா அது கிராமப்புறமா இருக்கிறதுனால அ என்ன பண்றாங்கன்னா அ வெளியில வந்து நம்ம முட்டைகளை வந்து விக்க மாட்டாங்க எனக்கு குடுத்துருவாங்க இல்லா அவுங்க வச்சுக்குவாங்க கோழி யாரு விருந்தினர்கள் வந்து அடிச்சிருவாங்க வீட்டுக்கு உபயோகமா இருக்கு
ஓ ஹோ
அதனால அந்த கோழிய பராமரிக்க பத்திங்கன்னா கீரி புள்ள இருக்குல்ல தோழி அது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு கோழி குஞ்சு புடிச்சிட்டு போயிரு பருந்துகள் மேல பருந்து வந்து புடிச்சிட்டு போயிரு பாம்பு பாம்பு போறது வந்து ஏதாவது தீண்டிடு இல்லன்னா குஞ்சு சின்ன குஞ்சா இருக்குல்ல முழுங்கிடு அப்டியே
ஓ ஓ
அதே மாரி நாயி பூன இதெல்லா பாத்தீ இதனுடைய தொல்லைகள்னால தோழி எங்க வீட்ல நல்லா வந்து இந்த இது வந்து நெறையாவே இருந்துச்சு முட்டையல்லா பாத்தீங்கன்னா பிர்ஜ்ட்ல ஒரு அம்பது முட்ட நாப்பது முட்ட இருக்கு நாட்டுக்கோழி முட்ட அத விக்க கூட மாட்டோ சத்துள்ளதா இருக்கு நம்ம வீட்லயே இருக்கறதுனால நாங்க வச்சு டெய்லியு ரெண்டு முட்டைகள எடுத்து எங்க அப் பா வந்து உடல்நலம் குறைவா இருக்கதுனால எங்க அப்பா அம்மா அண்ணன் ஆ என் அண்ணன் மகன் வந்து ஏ குழந்தைகளுக்கு எல்லாருமே குடுத்துடுவாங்க இதனால பாத்தீங்கன்னா தோழி இந்த பாம்பு இந்த இந்த ஊர்வன இந்த பரப்பன இதுங்கள்டல்லா பாத்தீங்கன்னா இந்த கோழி குஞ்ச வந்து காப்பாத்துறதுனால பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வச்சி வச்சி ஒரு லாபமு இல்ல நம்மளு சாப்ட முடியலன்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கோழி எல்லா வந்து ஆ வெளில குடுத்துட்டாங்க அந்த கோயிலுக்கு எல்லா வேண்டி தே எடுத்துக்கோங்க தோழி சேவல் கோழி எல்லா எடுத்துக்குவாங்க ஆ காவு குடுப்பாங்க தெரியுமா அய்யனார் கோயிலு வீரன் கோயிலுக்கெல்லா ஆ அதுக்கு குடுத்தம்னா வச்சுக்கோங்களே தோழி நார்மல ஒரு கோழி வந்து முன்னத்தம்பது ரூவா விக்கிறம்னா அந்த மாரி கோயிலுக்கு குடுக்கும் போது ஒரு ஐநூறு அரநூறுவா குடுக்கலா
அப்டியா தோழி
கோழி நல்ல ரேட்டு போவு ஒரு மூணு கோழி ஒரு அஞ்சி கோழி வித்தீங்கன்னா எப்டி ஆயரத்தி ஐநூவா வித்தர்லா
அப்டியா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி
போமாவே இருந்தது எங்க அண்ணிக்கி அத வச்சி வீட்டு செலவு எல்லா பண்ணாங்க இந்த பருந்து இந்த பாம்பு இதெல்லா இருக்கறதுனால என்னன்னா கோழி குஞ்சு வச்சு வச்சு என்னன்னா முட்டையாவே சாப்ட்ருக் கலா இதுக்கு இந்த குஞ்ச வந்து கிரீ புள்ள எல்லா சாப்ட்றதுக்கு நா வேணா கோழி வளர்ப்ப வந்து கொஞ்சோ கொறச்சிகிட்டாங்க அந்த கூண்டு பெரிய கூண்டு தா ஆனா அந்த கூண்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு பெட்டக்கோழியு இன்னோ வந்து பண்ணக்கோழின் சொல்லுவாங்க பண்ண கோழிங்கம் போது கறி அதிகமா இருக்கு அதோட முட்டைய வந்து நம்ம வச்சு வச்சோம்னா பிராய்லர் முட்டை நம்ம சாப்ட்றோல்ல கடேல வாங்கி அத வந்து கடேல சாப்டாம இந்த பண்ண கோழிலயே வந்து நம்ம வாங்கி வீட்ல வளைக்கிற முட்ட வந்து ஆரோக்கியமானது தோழி நம்ம வெளில வாங்குற முட்டைகள் வந்து நல்ல முட்டைகள் கெடையாது பிராய்லர் கோழி முட்டைகளே கெடையாது
ஆமா தோழி இப்ப நீங்க வந்து இந்த கோழிகளே முட்ட விக்கிறீங்களே தோழி அந்த முட்டையோட விலை என்ன தோழி வந்து
நா முட்டயோட விலை தோழி நா வந்து வாங்கினது வந்து எட்டு ரூவா பத்து ரூவாக்கு வாங்கினே அவுங்க எட்டு ரூபாக்கு வாங்கி பத்து ருவாக்கி கூட எங்கிட்ட வித்தாங்க பக்கத்துல கிராமப்புறங்கள்ல ஆனா இப்ப என்னன்னா நாங்க நகரபுறங்கள்ல இருக்கறதுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டையோட வெல பாத்தீங்கன்னா பதினஞ்சி ரூவா சொர்றாங்க தோழி
கண்டிப்பா தோழி இங்கெல்லா இருவது ரூவாய்க்கு விக்கிது தோழி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து பத்திங்கன்னா காட முட்ட வந்து பதினென் பதினெட்டு ரூவா விக்கிது நாட்டுக்கோழி முட்டை வந்து இருபது ரூபாய்க்கி
தோழி இருவது ரூவாங்கறது ரொம்ப அதிகோ தோழி இங்க பத்து பதினஞ்சி ரூவாய்க்கு விக்கிறாங்க ஆனா நா என்ன சொல்றே பதினஞ்சு ரூவாய்க்கி விக்கிற நாட்டு முட்டையு வந்து நல்ல முட்ட கெடையாது தோழி ஏதோ ஒரு முட்டைகள வந்து எடுத்துட்டு வந்து பிராய்லர் முட்டைய எடுத்துட்டு வந்துட்டு அத வந்து டீ தூள் கசாயோ இருக்குல்ல
ஆமா தோழி
அந்த கசாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டீதூள்ல நெறையா போட்டு வடிகட்டி எடுத்துக்குவாங்க வடிகட்டி எடுத்து இந்த பிராய்லர் முட்டையோடல வந்து அத நனச்சி வெயில்ல காய வச்சிருவாங்க
சரிங்க தோழி
உணர வச்சிருவங்க உணர வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது நம்ம பிராய்லர் முட்ட தா நம நாட் நாட்டு முட்டன்னு நம்ம வாங்கிருப்போ பதினஞ்சி ரூபா குடுத்து
ஓ ம்
இதோ இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய தெருவாசிகல்லா பக்கத்துல எல்லா என்னா பண்ணாங்க ஒரு முப்பது முட்ட பாத்தீங்கன்னா ஆ நூத்தி இருவது ரூபான்னு கொண்டாந்து வித் க்கிறாங்க அதெல்லா வந்து நாமக்கல்ல கெடைக்கக்கூடிய அ அதாவது சீக்கிரமே கெட்டு போயிரு இந்த நாளு வந்து தள்ளி போதுல அந்த முட்டய தா கொன்னாந்து இங்க வித்துருக்காங்க இத்தன் நாள தெரியல தோழி எனக்கு
அப்புடியா தோழி நானு இது தெரியாம வாங்கி சமச்சிருக்கே தோழி வந்து ஒரு முறை வந்து
வாங்கி சமச் சிட்டே தோழி என்னுடைய தோழியு வாங்கி இது மாரி வெச்சிருக்காங்க நா வந்து நெறைய முட்டைகள் வாங்கிட்டே தோழி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு முட் முட்டைகள் வாங்கிட்ட வாங்கி சாப்டுட்டே பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா நாமக்கல்ல அந்த தேதிகள் வந்து எக்ஸ்பைரி ஆனதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முட் முட்டைகள தா வந்து தோழி கொனாந்து இவங்க வந்து நூத்தி இருவது ரூபா நூத்தி முப்பதுரூபாய்க்கு சீப்பா கொனாந்து குடுத்துருக்காங்க இது தெரியாம வாங்கிட்ட தோழி இனிமே யாராது வாங்கினா கூட வாங்கக்க கூடா சொல்லிட்டு நானு என் கணவரு பேசி இருந்தோ தோழி இனி அ இந்த அ ம் இந்த கோழி வளர்ப்பே பாத் பாத்தீங்கன்னா தோழி நமக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சி நீங்க சொல்றது என்ன மாரினா சுத்தமா இருக்கணு ஏன்னா இந்த நம்ம ஒரு நல்லது செய்யிறோ இது வந்து நாட்டுக்கோழி முட்ட நம்ம வீட்டுக்காவது யூஸ் ஆகு நெறைய வச் நம்ம தொழில்களா செய்யாட்டி கூட ஒரு ரெண்டு மூணு கோழிகள வெச்சி நம்ம பராமரிச்சோனா கொழந்தைகளுக்கு வீட்ல நாட்டு கோழி அடிச்சி குடுக்கலா அந்த முட்டைய நம்ம குடுக்கலா தோழி தொழில்கள்னு செய்யும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாவு பராமரிப்புடன் வந்து செயல்படனு தானே தோழி இது
கண்டிப்பா தோழி ஏன்னா இது வந்து நம்மல் இல்லாம அந்த கோழி செல்கள் வந்து நம்மளையும் பாதிக்கும் தோழி வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து சுத்தம் சுகாதாரம் இன்னொன்னு வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சோ தள்ளி வெச்சிருந்தோம்னா தோழி வந்து நம்மளுக்கு இது வந்து பாதுகாப் ப்பான ஒரு தொழிலா இருக்கு தோழி வந்து இன்றைய காலகட்டத்தில இந்த வியா பாரோ நல்ல வந்து வேல செய்து தோழி எங்க பாத்தாலு நாட்டுக்கோழி முட்ட வந்து வாங்குறதுக்கு மக்கள் வந்து தயாரா இருக்றாங்க ஆனா கெடைக்கதா மாட்டேங்கிது எங்க பாத்தாலு போலியான நாட்டுக்கோழி முட்டையாவே கெடைக்குது தோழி வந்து
ஆ கண்டிப்பா தோழி நம்ம வந்து இனிமேலு முட்டைகள் நீங்களும் வாங்குனாலு தோழி சீப்பா கெடைக்குதுன்னா வாங்காதீங்க தோழி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டையு நீங்க வந்து சொல்லுங்க ஏன்னா வந்து ஏமாற்றவங்க இருக்கற வரைக்கு ஏமாத்துறவங்க ஏமாத்ததா செய் செய்வாங்க அதுக்காக சொல்ற நம்ம ஒவ்வொரு பொருளலையுமே நம்ம ஜி எஸ் டி கட்டிதா ஒரு பொருள வாங்குறோ அப்டிங்கும்போது அது வந்து எல்லாத்துக்கு இது பண்ணும் இந்த முட்டைகள்ல வந்து நம்ம டேரெக்டா குடுத்து வாங்குறோநாலையா இது அது எனக்கு ஜி எஸ் டி கட்டி அந்த நல்ல பொருளா இருந்தா கூட பரவால்ல எனக்கு அது ஜி எஸ் டி க்கு எடுத்துக்கிட்டா கூட பரவால்ல இதுல பாத்தீங்கன்னா தோழி ஒரு வீணா போனத தண்ணிக்குள்ள போட்டு பாக்கனு தோழி முட்டைய மொதல மெதந்ததுன்னா அதெல்லா நல்ல முட்டையே கெடையாது அடில போயிட்னு முட்ட முட்ட தண்ணிக்கு அடில இருந் ந்துனா அது நல்லா முட்டையா இருக்கு தோழி அதனால வந்து ஒவ்வொன்னுமே நம்ம பாத்து த்து பயன்டுத்தனு தோழி நம்ம அடுத்த பதிவுல வந்து இத பத்தி பேசலா தோழி நன்றி
அ ஓகே தோழி ரொம்ப நன்றி தோழி
ஆ நன்றி தோழி